ஆ சார் நம்ம எஜுகேஷன் பத்தி பேசலாமா சார்?
ஆ ஓகே ஸ்
இப்போ நம்ம எஜுகேஷன் பத்தி என்ன பேசணுனா இப்போ கரண்ட்டா நம்ம எஜுகேஷன்ல எது ஓடுதுன்னா நம்மளுக்கு இப்போ ஏ ஐ பத்தி தாங்க ஓடுது இந்த கோர்சஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ ஐல ஏ எம் எல் அப்றோ அ ஏ ஐ கோர்சஸ் நெறைய இருக்கு அதுதான் பியூச்சர்ல ஹெல்ப் ஆகும் அது அதுஇல்லாம இப்போ நெறைய வெப்சைட்ஸ் எல்லா வந்திருக்கு அதெல்லா வந் இது பேஸ்டான் ஏ ஐல தான் இருக்கு. இப்ப நம்ம எது வேணுனா கூட டெக்ஸ் -டெக்ஸ்ட் பண்ணோனா நம்மளுக்கு ஏ ஐ ல கிடைச்சிருது நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி?
ஓ இந்த சேட் ஜிப்டி அத மாரி சொல்றீங்களா ஆ
ஆமா அந்த மாதிரி அந்த மாதிரி ஏ ஐ எல்லா ரொம்ப அதிகமா வந்துடுச்சு நம்மளுக்கு அதனால நம்ம ஏ ஐ வந் இது நம்ம பேசிக்கா நம்ம கத்துக்கணும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டட்டா இருக்கு இந்த நாள்ல. நீங்க என்ன சொல்ல வறீங்க இத பத் பி
ஆமா சார் ரொம்ப இம்பாட்டென்
ஆ இதா பேசிக் பேசிக்காது கத்துகணு அது தா பியூச்சருக்கு ரொம்ப ஹெல்பா இருக்கு பேசிக் நீட் சாசு நம்ம கத்துக்கலா அங்க அதுதா நா என்ன சொல்ல வரேன்னா அதுக்கு அதுக்கு நெறைய ஆப்ஸ் இருக்கு அதுல நெறைய வெப்சைட்ஸ் இருக்கு நம்ம சில தெல்லா பாத்து தெரிஞ்சுக்கலா புரிதுங்களா அந்த மாரி ஏ ஐ தா நம்ம ஃபியூச்சர்ன்றதுனால நெறைய கோர்சஸ் ரிலேடேடா அதுக்கு வருது லைக் ஏ ஐ எம் எல் மிஷின் லேனிங் அந்த மாரி கோர்சஸ் எல்லா வருது அந்த கோர்சஸ் எல்லா நீங்க பட்ச்சீங்கீனாலே ஏ ஐ ல ஓரளவு நாலேஜு வரு ஜெஸ்ட் ஆ நாலேஜு வரு நீங்க எப்டி யூஸ் பண்லா நா யூஸ் பண்றத நீமா கத் துக்கலா ஜெஸ்ட்டு அந்த மாரி இப்ப வந்து நம்ம பியூச்சர் கோர்சஸ் வந்து நம்ம இது ரொம்ப அதிகமா இருக்குனா நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்டிங்கு அக்கௌண்டிங் வந்து நெறையா ஏ அதிகமா இருக்குனா நெறைய கணக்கு போட்றதா இருந்தர்ட்டு இந்த டெலியா இருக்கட்டு அதெல்லா வந்து நம்ம அக்கொண்டிங் பீல்டு இருக்கிறதனால நெறைய அக்கௌண்டிங் பண்ண ஆமா அந்த பேலன்ஸ் சீட்ல்லா வந்து பெரிய பெரிய கம்பெனிசா இருக்கட்டு பெரிய பெரிய எதான இண்டஸ் டியல்சா இருக்கட்டு அவங்களுக் கெல்லா ஒரு ஒரு நாளைக்கி டே டேன் ஓவர் ஆவுறதனால நம்மளுக்கு அந்த அக்கவுண்ட் ஷீட் வந்து தேவப்படு ஏனா நம்ம கணக்கு பாக்கறதுக் காக அது கம்பல்சரி நம்மளுக்கு தேவப்படு சார் நீங்க என்ன சொல்ல வரீங்க இத பத்தி
ஆமா சாரு கரெட்டா ம்ம டேலி பண்றத பாத்தா தா நம்ப எந்த எது மிஸ்டேக் பண்ணிருக்கோ ஏ
ம் ஆமாங்க நீங்க சொல்றதூ ரைட்டு தா அதுக்காக நறியா வெப்சைட்ஸு இருக்கு நறிய ஆப்பு இருக் அது வெச்சு கூட ஏ ஐ இப்போ வந்து அ புதுசா ஏ ஐலே நம்ம வந்து அக்கவுண்ட்டிங் ஷீட்ட வந்து மெயின்டன் பண்லா அந்த காலத்துலல்லா பாத்தீங்கன்னா கணக்கு புள்ளன் சொல்ட்டு ஒரு ஆள வெச்சிப்பாங்க அவர் வெச்சுதா நீங்க கணக்கெல்லா பாப்பீங்க ஒரு கம்ப் பனியோட எவ்ளோ டர்ன் ஓவர் வருது எவ்வளவு இது வில்லேஜ் சைட்லா இருக் ட்டோ இண்டஸ்ட்ரியல் சைட்ல இருக்கட்டோ அந்த மாரி நறிய சைட்ல இருக்கட்டோ கணக் கணக்கு புள்ள கணக்கு புள்ளே வெச்சி தா நீங்க பாப் பிங்க சரிங்களா இப்போ அந்த மாரி இல்ல இப்போ நம்மளுக்கு ஏ ஐ வந்துருக்கு நறையா கோர்சஸ் வந்துருக்கு அதனால நம்ம இது இந்த டே டு டே லைஃப்ப வந்து ரொம்ப ஈஸியாவே நம்ம மூவ் பண்ட்டு போலா அதுதா நம்ம ஏ ஐ கொஞ்சோ லீட் பண்ணுது அதுதா நா சொல்ல வரே புரிதுங்குளா இந்த ஏ ஐ நம்ம கத்துக்கற் து வந்து ரொம்போ உதவு டேலின் இல்ல எல்லா த்துக்குமே உதவு நம்ம கணக் கணக்கு பாக் கோணு ஃபியூச்சர்ல நம்ம கணக்கு போட்டு பாக்கவு உதவு ஸ்டேட்டஸ்டிக்கு உதவு நம்மளுக்கு டே டு டே லைஃப்கூ உதவு இப்ப பிரட்டிக்சன் பண்றதா இருக்கட்டூ அந்த காலத்துல வந்து எப்டி பிரட்டி டிக் பண்ணுவாங்கன்னா ப்ரீவியஸோட என்ன நடந்தது இந்த அப்புறமா என்ன நடக்க போகுது அப்டின்னு சொல்ட்டு அந்த ரெக்கார்ட்ஸ்ஸெல்லா வெச்சுதா நம்ம கணக்கு போட்டு பாப்பாங்க ஸ்பேடிக்ஷன் பண்ணுவாங்க இப் இப்ப நம்ம ஏ ஐ ல்லா வந்துட்டோம்னா அப்புடி இல்ல அது வந்து எப்புடி என்றால் நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து ஈஸியாவே பண்ற முடியாது அளவு நம்ம கைல வந்துடுச்சு புரியதுங்களா அது அ எவ்ளோ எவ்ளோக் எவ்வளோ ஈஸியா வந்துருக்குன்னா அத நம்ம கத்துக்குனாலே போது ஜேஸ்ட்டு நம்ம ஜேஸ்ட்டு ஒரு டைப் பண்ணி இதுதா அப்டின்னு சொல்ட்டு போட்டீங்கின்னா அவள்தா நம்மளுக்கு வந்து அவுட் பூட்டு கடிச்சுரு ஓகேங்களா இதுதா நம்ம பெயின் கான் சொப்டே நம்ம கத்துக்க வேண்டியது இன்னான்னா இப்ப ஏ ஐ மெம்மரி அதனால அது வந்து பேசிக்கா நம்ம கத்துக்குனாலே போதூ ஜெஸ்ட்டு இப்போ இப்போல்லா யூஸ் பண்றது வந்து ஜெஸ்ட்டு டெக்ஸ் ம் டெக்ஸ் ட்டு மட்டூ நம்ம போட்டாலே போதூ அது இஷ்டத்துக்கு வந்துட்து நம்மளுக் அன்சரூ வந்துட்து ஆ அன் குடுத்துரு இப்ப அவ்ளோ இப்ப நா என்ன சொல்ல வரனா இப்ப நம்ம அந்த டெக்ஸ்ட்டு பண்ண கத்துக்கணு அதுதா
ஆ ஓகே
டெக்ஸ்ட் பண்ண கத்துக்கணு அதேதா நா சொல்ல வர ஓகேங்களா
ஆ ஓகே சார்
நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரலா அந்த நேச்சர் பத்தி போயிடலா சார் நேச்சர வந்து நம்மளுக்கு எவ்வளோ உதவு துனா இந்த ஆக்சிஜனா இருக்கட்டு இந்த நேச்சனா இருக்கட்டு நம்ம மர நட்னா தா நம்முளுக்கு மழ பேயு ஓகேங்களா இப்ப வந்து மே மா ச நறைய வெயில் அடிக்குது நறைய பேரு வெ வெயி ல்ல வந்து ரொம்ப அழுறாங்க நெறைய பேர் வந்து நூறு டிகிரி நூறு செல்சியஸ் எல்லா வெயில் அடிக்குது எதனால இது காரணொனா நறைய பேர் மரத்த அழிச்சுகிட்டு போயிட்ருக்காங்க நம்ம மரத்த அழிக்காம மரத்த நட்டணு மரத்த நட்டுனா தா நம்மளுக்கு மழ பேயு நிழலா இருக்கு நிழலா இருந்தாதா வெயில் நம்முளுக்கு வெயில் தாக் கமே இருக்காது ஆ அந்த காலத்துலா அதா அதாது ஒரு பத்து வருஷோ பாஞ்சு வருஷோ முன்னாடி பாத்திங்னா மழ மழை வர வராது இந்த வெ வெயிலு வெயில் அவ்ளவா கம்மியா இருக்கு ஏன்னா அவ் அந்த கால துல நறைய மர ல்லா இருந்துது இப்ப வந்து பர்சன்டேஜ் எடுத்து பாத் திங்னா தேட்டி டூ ஃபாட்டி பர்சன்டேஜ் தா தே தேட்டி டு ஃபாட்டி பர்சன்டேஜ் தா மரமே இருக்கு அந்த காலத்துல வந்து ஹண்ட்ரட்ல நைன்டிக் நைன் பெர்சன்டேஜ் கிட்ட நைன்டில இருந்து எய்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட நம்மளுக்கு ம ரோ இருந்துது அதனால நம்மளுக்கு பிரச்சன இல்ல அதனால நம்மளுக்கு நிழலா இருந்துது மழயு இப்ப மரோ இருக் க்கறதுனால தா மழ வரு நம்முளுக்கு புரிதுங்ளா இட்ஸ் அ ஈகோ சிஸ்டம் அதனால நம்ம நம்ம நா என்னா சொல்ல வரன்னா இப்போ உங்களால முடிந்த அளவுக்கு மர நட்டுங்க ஃபியூ ச்சர்லயாவது நம்ம ஹெல்ப் பண்ணுவோ பியூச்சர் ப்ர்பஸ்க்கு நறைய மர நட் டோ அதையும் தா நா நெனைக்கிறே நீங்க என்னா சொ சொல்ல வரீங்க இத பத்தி
கரெக்ட் தா சர் இப்ப ஃபியூச்சர்ல இது பண்ணா அது வர இதும் வர இது எப்டி சொல்றது அடுத்த வர ஜென்ரேஷன்னுக்கு கரெக்ட்டா இதுவாருக்கு
இப்போ வந்து வெவிக்கல்லா யூஸ் பண்றாங்க அதுலந்து வந்து கழிவான பொருள் கலர்தே இண்டஸ்ட்ரிலர்ந்து கழிவான பொருள்க வருவது இதல்லா தாக்க தாக்கற்த வந்து அவுங்களுக்கு ஆக்சிஜன் தா அடிப்படுது ஓகேங்ளா ஆக்ஸிஜன் பஸ்சன்டேஜ் வந்து பிரீவியஸ் ஒரு இருவது வருஷோ முன்னாடி வந்து ஆக்ஸிஜன் பர்சன்டேஜ் ஜி ஒரு ஃபி சிக்ஸ்டீன்லந்து ஒரு ஃபிப் ட்டி பர்சன்டேஜ் இருந்தது அதுவே நம்ம இப்போ கணக்கெடுத்து பாத்தொன்னா ரொம்ப ட்ராடியஸா கொறஞ்சி இப்போ டுவல் பர்சன்டேஜிலந்து டென் பர்சன்டேஜ் தா ஆக்ஸிஜன் பர்சன்டே ஜே இருக்கு பாத்துக்கோங்க இதுக்கல்லா யாரு கார்ணோ நம்ம தா காரணோ நம்ம டேட் டூடே லைஃபுல வந்து எவ்ளோக்கி எவ்ளோ முடியுதோ அவ்ளோக் கவ்ளோ நம்ம சிம்ப்புளாவு எனர்ஜி இல்லாத அந்த புகை புகை தரா இ தர இல்லாமல் இருக்கும் ஒருப் பொருளை யூஸ் பண்லா நம்ம அது யூஸ் பண்ணன்னா நம்முளுக்கின்னா ஆவுன்னா நம்ம எப்டி சொல்றதுனா அந்த புகை கம்மியா வறதுனால அந்த மேகம்மல்லா கருமேகம்மாகாம மேகம் வந்து புகை மூட்டமாகாத நம்முளுக் மரோ நல் மழ நல்லா வரும் மழ நல்லா வ ந்தா நல்லா வாழ் மரோமு நல்லா நட் ட்னேம்னா மழ நல்லா வரும் சொல்லப் போனா அது மனிதர்களுக்கு தா நல்லது ஆக்ஸிஜனு அதிகமா தரு
ஆமா செரி மரங்க மனிதர்களுக்கு நல்லது விலங்குகளுக் கோ நல்லத்
இப்போ ஆக்ஜன் கட்டுப் ப்பாடு இல்லாம நெறைய பேர்ருக்காங்க
ம் ம்
இந்த மரத் த நற்றத பத்தி நீங்க இன்னா சொல்ல வரீங்க சார்
சார் மரோ நட்டு வச்சாதா சார் எல்லாமே கரெக்ட்டா கடைக்கு ஓ மரோ இர்ந்தாதா வன்ட்டு மழை வந்தா கூடோ ஒரு இது இருக்கூ இப்ப மரோ வந்ட்டு மொத் தமா வெட்டிட்டா வந்ட்டு இப்போ காட்ல ஒரு இத் ஒரு தண்ணி இதுக்குட கடைக்காது அங்க அது மட்டூ இல்லாம விலங்குகளுக்கு அங்க வாழ பிடிக்காது அதுங்க வீடுல்லா பாதிக்கப்படு அந்த எடத் இல்ல
ம் எஸ் சார் எஸ் சார் நீங்க சொல்றது ம்
நேச்சர் வந்து மொத்தமா இதுவாயிடு ஏனா மரங்கள்லா நம்ம வெட்டி வந்து இங்க வீட்ல இந்த பலக அது மாரி செஞ்சு மொத்தமா இதுவ பண்றதுனால இப்போ இன்டியாலயே இப்போ ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேல வந்ட்டு மர ஃபுல்லா இங்க கம்மி ஆயி டுச்சு ஃபுல்லா
ம் ம் ம் அதா சார் நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்ம சார் ம்
ட்டு வெச்சாதா வன்ட்டு இந்த ஜென்ரேஷன்ல இது பண்ணாதா வன்ட்டு அ இந்த ஜென் ஃபியுச்சர்ல வந்து மர நட்டு வெச்சாதா வன் ட்டு வருங்கால இதெல்லா வன்ட்டு அதெல்லா பாப்பாங்க
இதுனால ஹியூமன்ஸ்க்கு உதவு அனிமல்ஸ்க்கு உதவு இப்ப வந்து அனிமல் சர்வே எத்து பாத்தனா அனிமல்
இல்லனா வன்ட்டு காட்ல இருக்குற மிருகல்லா வன் ட்டு இங்க ஊருக்குள்ள வந்துரு வர ஆரம்பிச்சுரு மரலா வெட்
அ அது மனிதர்களுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கு அ பாதிப்பு ஏற்படு அதனால என்ன சொல்லுவாருனா மரோ நெறியா நட் டுங்க மரத்த அழிச்சதுனால நறிய வில கங்கள் வந்து இணைப்பு நம்ம நாட் ட்லேயே வந்து நம்ம இதுலயே வந்து நறிய விலங்குகள் இருக் கு புது புது விலங்குகள்லா என்ன ஆயிச்சுன்னா வேற எடத்துக்கு போய் விட்டுது அது இல்லாம பாக்க முடில பறவைகளா இருக்கட்டு நரியா இருக்கட்டு இந்த இந்த ஊர் புல்ல இந்த ஊர் இல்லாம அடுத்த ஊருக்கு போகுது சினை மாற்றம் வருது எ ஏன்ற காரணத்தினால் நம்ம மரோ வெட்ரோ மரோ ட்டாம இருந்தோனா நம்மளுக்கு இன்னோ நல்லது பலன் நம்ம நறிய கெடக்கு புது புது விலங்குகள நம்ம நன நினைஞ்ச அளவுக்கு புது விலங்களை பாக்கலா நம்மளால இருந்த விலங்குகளிலே நம்ம ஆல்ரெடி பாக்கலா நம்ம எல்லா காப்பாத்த வேண்டிய விலங்குகள்லே நிறைய இருக்கு சொல்ல போனா அந்த விலங்கு எல்லாம் நம்ம காப்ப பார்த்தலும் ஓகேங்களா இப்ப மரத்தை வெட்னதுனால நறைய விலங்கு அழிஞ்சு போ அழி்சு போனது நிறைய காரணம் இருக்கு அழிஞ்சு போயிருக்கு சொல்ல போனா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா முடிஞ்சளவுக்கு இப்போ இருக்கிற விலங்குகலா வந்து நம்ம காப்பாத்தணும் அதை காப்பாத்துனா ஒரு மர நட் ன்னும் அது இல்லாம வெய வெயில் தாக்க அதனால இப்ப பறவைகள் ஆம்மா வெயில் தாக்கத்துனால இப்ப பறவைகள் வந்து சுத்தட்டு இருக்கு அந்த வெயில் அடிச்சு அது ரொம்ப இதுவாயிடுது அந்த வெயில்னால அந்த பறவைகளுக்கு போவறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு அதனால என்ன சொல் கொஞ்சம் தண்ணி வைங்க தண்ணி வச்சீங்கன்னா அந்த பறவைகள் வந்து அந்த தண்ணிய குடிக்கு அந்த தண்ணியை குடிச்சுட்டா அப்புறமா சுத்தம் அதுங்க ஏன்னா இப்போ அடிக்கிற வெயில்களுக்கு மனிதர்களாலேயே இப்போ வந்து நம்மளால சுத்த முடியல வெளிய இந்த பறவைகள்லாம் என்ன பண்ணு அந்த தண்ணிய கொஞ்சம் வே பறவைகள் குடிக்கு இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்
ஆமா சார் தண்ணி வாழ்க்கைக்கு ரொம்ப முக் சார் மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல விலங்குகளுக்கு ரொம்ப தேவ தான் பறவேன்னு மட்டும் இல்ல எல்லா மிருகங்களுக்கு தேவ
ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய குருவிகள் இருக்கு சர் இப்ப வந்து ஒரு குருவி கூட இல்ல எதனாலனா அந்த பறவை இந்த பறவைகளை வந்து வெயில் தாக்கத்துனால அ அது வந்து பெரிய பறவையா இருந்தா தாக்கு புடிக்குங்க சின்ன பறவையா இருந்ததுனா அது வெயில் தாக் த்தினால விழுந்துரு அதனால அது த தண்ணி இல்லாம டிஹைட்ரேட் ஆகி உழுந்துரு விழுந்ததுனா அந்த இனம அப்படியே அழிஞ்சு போயிடு அதனால வந்து தண்ணியா வக்கலா அந்த விலங்குகளையு நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பராமரிக்க ட்ரை பண்ணுவோ பாதுகாப்போ அதுதா நானு சொல்றே நீங்க என்னா சொ சொல்ல வரீங்க இத பத்தி
ஆமா சார் விலங்குகள பாதுகாத்தாதா வந்ட்டு ‌இப்ப எப்படி சொல்றது இந்த உலகோ அப்ப அதிகமால நல்லா இருக்க ஆரம்பிக்கு இல்லன்னா வந்ட்டு கொஞ்சம் டேஞ்சர்ஸ் வந்துறும்
ம் சரி சரிங்க ஆமாங்க நீங்க சொல்றது உண்ம தா ஏனா நம்முளுக்கு விலங்குகள் இருந்தாதா நம்ம நறைய பூச்சிகளா இருக்கட் டு பறவைகளா இருக்கட்டு அதெல்லா கொண்ணு சாப்பிடும் ஆ நம்ம எப்பவு கொஞ்சம் பாதுகாப்பு ஒரு மாரி அது அதுவு நல்லா இருக்கு நம்முளு நல்லா இருக்கலா அதோட விலங்குகளோட ஒரு ஒரு அந்த பறவைகளோட மியூசிக்கு நல்லா இருக்கும் அதுக்கு காலைல ஒரு ஐந்து மணிக்கு இலல்லனா ஆறு மணிக்கு எழுந்து பாத் திர்கள் என்றால் அப்போ வந்து பறவைகள் ஒ ரு ஒரு விதமான சவுண்ட் தரு அந்த விதமான சவுண்ட் வந்து மனதுக்கு மெடிடேஷன் பண்ற மாரி இருக் க்கும் மனதுக்கு ரொம்பவே ரம்யமாக இருக்கு
ம் ஓகே சார்
அந்த மாரி இத பத்தி நீங்க என்னா சொல்ல வரீங்க சார் இந்த பறவைகளோட மியூசிக் கான்செப்ட பத்தி
ஆமா சார் இப்ப நம்ம விடியக் காலைல எந்திரிச்சிட்ட பிறகு நமக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கு அந்த இது அந்த சத்தம்
ம் ஆமா சார் அது அது ஒரு மாரி அந்த நாளையே வந்து ரொம்ப அழகாக மாத்துரதுக்கு ஹெல்ப் பண்ணு ஆ அந்த மாரி அந்த மாரி இந்த பறவைகள வந்து நம்ம எவ்வளோய்க்கு எவ்ளோ முடியுதோ அவ்ளோய்க்கு அவ்ளோ பராமரிக்க ட்ரை பண்ணுவோ சார் ஆ நம்ம வந்து கான்செப்ட் என்னனா நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா நம்ம ஏ ஐ பத்தி கத்துக்கணு சார் அப்றமா நம்ம இந்த மழை மழை காரணத்தினால் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோ அந்த மழ வர்ரதுக்காக மரத்த நட்டுவோ மரத்த நட்டா வந்து நம்முளுக்கு பறவைகள்லா இருக்குன்னு நெனைக்கிறே சார் இந்த பறவைகள் விலங்குகள் எல்லா எல்லாமே இருக்கு சொல்ல போனா சரிங்களா அதனால அது தா நா சொல்ல வறே நீங்க எதனா ஒரு கான்செப்ட் இருந்தா சொல்லுங்க சார் இந்த ஜென்ரலா இந்த ‌நேச்சர் பத்தி
ஜென்ரலா இந்த நேச்சர் பத்தி
ம்